ஆஹ் சொல்லுங்கத்த
இங்க ரொம்ப பிஸியா இருக்கிறீங்களாட இருக்குது
இல்லத்த வீட்லதா
ஓ சேர் செரி
நீங்கத்த
நான் வீட்டுலதான்மா இருக்கே நேத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டேன்
ஓ செரி செரித்த
ந்தான் இங்க மீட்டிங் மஹால்ல சொந்தக்காரவங்க கல்யாணம் தான்
ஓ செரி செரித்த
காலையில்ல போனும் போனும் கூட்டோண்ணா கூட்டண்டி
ஆஹ்
செரியான கூட்டம் அப்புறம் பத்து மணிக்கு போனா நம்ம பத்து மணிக்கு தான் போவோ ஒன்பதரு மணி பத்து மணி இருக்கு போ போனங்க கீ கீழேயும் ஹால்ல நிக்க முடியல சேர் கிர் ஒ ன்னுமேல்ல எல்லாம் கூட்டோம் ஊர்கக்காரங்க கல்யாணம் மா புல்லா ஊர்ல இருந்து வந்தவுங்கதானே இரு ப்பாங்க உம் ஓக்கார்ருக்கு இல்ல மேல சாப்பிட போனா அங்க அதுக்கு மேல லைன் நிக்குது
அஹ்
உ மாமாக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை பத்தாது
அதா அதா ஆனா இந்த மெயின் ரோட்ல எப்படி வண்டி நிப்பாற்றதுக்கு எல்லாம் சௌரியம் இருக்குமாத்த அங்க
இல்ல பாப்பா வண்டி நிறுத்திறக்கும் சௌரியம் இல்ல நா இங் க மீட்டிங் மஹாலு அசோக் நகர் மீட்டிங் மஹால் அங்க அங்க அங்கயுமே அந்த அளவுக் கொணும் சௌரியம் இருக்காது உம் உம் போயிட்டு அப்புறம் வெளியே வளந்துட்டு இங்க பேரூர் போற வழியில ஒரு மண்டபம் ஒரு ஹோட்டல்ல போய் மாமா சாப்பிட வாங்கி கொடுத்தாரு
ஓ
எப்ப இந்த மண்டபத்துக்கு போனாலுமே
ஆஹ்
சாப்பிடுவோம்
அ ஏத்த அப்படி ஒரு கூட்டம் அதிகமா இரு
ரொம்ப ஆமா பாப்பா கூட்டம் அதிகமா இருக்கும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாங் லா அதெல்லாம் மாமாக்கு புடிக்காது
ஆஹ்
யார கூப்பிட்டே இருக்கிறா அஹ் அதுக்கப்புறம் அவருக்கு அது புடிக்கவும் செய்யாது கீழே எடம்மிருந்தாக் கூட செரி எல்ல நம்ம சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு பார்த்தா
அதா அதா
உக்கார்ந்துகிட்டு இருந்தாங்க
ஓ
செரி என்ன பண்றதுன்னு தெரியல கீழே உக்கார முடியல கொனேர யாரிட்டையும் பேசுறக்கும் முடியல அதனால அப்புற நானும் மாமாவும் கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு
ஹம்
உம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து கொஞ்சநேரோ படுத்திருந்தேன்
ஓ செரி செரித்த
செரி விட்டுட்ட அப்புறம் கேட்டேன் நானு மத்தியானம் போலாமான்ட்டு எல்லாமே சொந்தக்காரவங்க எல்லாமே இருந்தாங்க பேசுறக்கே இல்ல
சேரி சேரித்த
அதனால செரி எ ஓ பேசறக் வெளிய போலானா எங்க போய் போறது அவருக்கு வேலை இருக்கும் போது அது ல்லா வேண்ட பெசாம இருன்ட்டாரு வீட்லே படுத்துட்டு கொண்நேரம் படுத்துட்டு சமையல் செஞ்சுட்டு சாப்ட்டுட்டு
ஆ
அப்புறம் கொண்நேர படுக்லானு பாத்தேன் படுக்க முடியில அதுக்குள்ள கவுச சி மருமகள்ல வந்தாச்சு சரி யார் கூப்டுட்டே இருக்கிறாங்க
அத நம்ம சும்மா இருக்கும் போதுலா யாரு கூப்ட மாட் டாங்க அப்டியே யார்ட்டயா பேசும்போதா கூப்டுவாங்க சும்மாவே கடக்கு
ஆமா எடுக்கலனா விட்றதும் இல்ல
ஆமா ஆமா அது ஒருக காலையில அப்டிதா அவுங்க அப்பாவ திட்டிட்டு இருந்தா சின்னவ நானு குளிச்சிட்டு இருந்தேன் இவுரு வந்து மாமியாக்கு மாத்தர வாங்க போனாரு அப்போ ஒரு கூப்புடும் போது நா எடுக்குல ரெண்டாவதும் கூப்புட்டு இருந்துருக்காரு தெரியலையாட்ருக்கு அவருக்கு நான் குளிச்சிட்ருக்கேனு ஆ போரவ இப்ப வந்துட்டு ஏமா ஒருக்கா கூப்ட்டு எடுக்கல சும்மா சும்மா ஃபோன் அடிச்சிட்டே இருக்கா என்னப்பா அப்டி வந்து ஒரே திட்டு எதுக்கு சும்மா சும்மா போன் நடிக்கிற அம்மா குளிக்கிறா எடுக்கிலினா போன் பண்ணாம இருக்க மாட்டியா
ஐயோ நேத்து இந்த பப்பு என்ன தெரிமா பண்ணுச்சு அ ஃபோன் எடுத்து ச்சி வச்சி உக்காந்துகிச்சு நானு பேசிட்டு மாமாட்ட ஃபோன் பேசிட்டு வெச்சிட்ட ஆ லாக் போடல லாக் போலன்னா அதுவே கொஞ்ச நேரத்துல விழுந்துரு எதுக் குன் சொல்லிட்டு விட்டாச்சு இந்த பப்பு என்ன பண்ணி இருக்குது அதே ஸ்பாட்டுக்கு எடுத் து எங்க அம்மாக்கு அப்புற இந்த துணி தெப்பம்ல்ல அந்த புள்ளைக் கி ஆமா அவுங்க அம்மா க்கு அரிக்கி லைனா எல்லாத்துக்கு ஃபோன் பண்ணி உட்டுருக்குது ஃபோன் பண்ணி அந்த ரிங்கு வரும்முல
ஆமா
ரிங்கு வந்துச்சுன்னா பிஸியா இருக்கா அப்ன்ட்டு அவளே கட் பன்னிறது எல்லாத்துக்கு ஃபோன் பண்ணி வுட்டு எல்லாரு திட்றாங்க ஃபோன் பண்ண பேச மாட்டியப்பா ஃபோன் பண்ணி பண்ணி வுட்டுட் பேச மாட்டேங்கிற நீ இன் நானா ஃபோன் பண்ணே
அதுதா
இந்த புள்ளதான பண்ணுச்சு நா என்ன பண்றது இதுக்கு அத இப்போ மாம சத்தம் போட்ருந்தாரு ஏதோ ஒரு ஆத்ர அவசரன்னு நெனச்சு ஏதாவ்துன்னு என்ன பண்றது ஃபோனத் துக்கி மேல வெய் அப்டின்னு
என்ன டைமிங் கி அ ஓ அந் டைம்ல கூப்ட்டாலு திடீர்னு ஒரு டைம் கூப்புறாங்க என்னவா இருக்கூ அப்டிங்கறது
செய்யிது
அதா அதா
ம் பிள்ளைகள்லா ஸ்கூலுக் கெளம்பியாச்சா
ஓ கெளம்பியாச்சுத்த
செரி செரி
நீங்க என்ன ஐடியா சாம்பாரா
சாம்பார் வெக்கணு இனி மேல் தா கடக்கி போகணு கண்டிப்பா இந்த சாம்பார் தா அதனாலதா நேத்தென்ன பண்ணிட்டே ரச வெச்சு வாழக்கா வறுத்து பப்படம் பொரிச்சே
ஓ சேரி சேரி த்த
மாமா இருந்துட்டு ரசன் சொல்லி சாப்ட மாட்டேன்ட்டாரு
ஆ
அப்பற நைட்டு போய் சில்லி வாங்கிட்டு வந்து சாப்ட்டாரு என்னோ கிட்ட அப்பற வெல முடிஞ்ச்சு நைட் நா டிபன் செய்ல ஏனா சாப்பாடு அப்டியே இருக்கு நீ ரச வச்சிருக்க அவசரமா வெச்ச நானு மண்டவத்துல இருந்து வந்து சரி எல்லா ப சியோட இருக்கு கொஞ்ச நேர படுத்துட்னா அப்புற டைம் ஆயி சேரி என்ன பண்றது அப்டின்ட்டு ரச வச்சு வாழக்கா வறுத்துட்டு தொவையல வெச்சு பப்படம் பொரிச்சாச்சு நானு உண்மையே இத்தனையு செஞ்சதுக்கு ஒழுக்கமா ஒரு கொழம்பு வச்சிருக்கலாண்டி
அதுதா ஆமா
சேர் வெச்ச சாப்பிடல வேண்டான்ட்டு போய்ட்டாரு அப்பற நைட்டு தா வந்து சில்லி வாங்கிட்டு வந்து சாப்ட்டாரு நா சொல்ட்டே ஒன்னு செய்ய மாட்ட நானு இனி எல்லா டிபன் செய்ய முடியாது சாப்பாடு அப்பிடியே இருக்குது வெ ச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு நானு பப் பு ரெண்டு வாய் சாப்ட்ருக்கு அவ்ளதா மத்தபடி நா சாப்ட்ருக்கே
ஆ
நா செய்ய மாட்டேன்ட்டே அப்பற ஏ ஏ ஏன்ட்டு இருந்தாரு நா சொன் நீங்க தான சாப்பிடல அப்ப சாப்பாடு என்ன பண்ண முடியு அவ்வளோ சாப்பாடு வேற யாரு சாப் படவு முடியாதுன் சொல்ட்டு நைட் ரெண்டு பேர் அதையவே சாப்புட்டோ சேரி இதே மாரி இனிமேல் இப்பிடி பண்ணாத அப்டின நானு இனிமேல் இப்பிடி பண்ணாதிங்க கரெக்டா வந்து சாப்ட்ருங்க அப்டின்ட்டு பாப்பா எப் உள்ளனு அப்பத்தா வரு பிரச்சனை இருக்காது நேத்துனு பாத்து யாரு ஒன்னுமே வல்லேனா
அதுதா
சாப்பாடு வெச்சு வெக்கிறன்னைக்கு யாருமே வர்றதுல்ல நானு அசால் உக்காந்து இருக்கும் போது அங்க இருந்து பசி பசின்ட்டே வரு
அதா அதா ஜீ வந்துருப்பாரு ஜீ வல்லியா
யாரு ஜீ வல்ல ஜீ நேத்து கண்டபடி திட்டி தொரத்தி வுட்ட மா அங்கிருந்து நானே வந்து டயர்டா படுத் துட்டே வா படுத்து அம்மா சாப்பாடு போடு டே அம்மா செய்லடா படுத்துட்டன்டா உனி மேல் தா செய்வன்ன சாப்பாடு கூட வெக்க மாட்டிங்ளா வீட்ல ஆச்சா போச்சானு கத்தறானே
அ வீட்ல கத்த முடியாதுல
அதுதா நானுஞ் சொன்ன இங்க பாரு எதுவாருந்தாலு போயி உம் பொண்டாட்டிட்ட கேளு இங்க வந்து எங்கிட்ட கத்தற வேல வெச் சுகிட்டினா அடிச்சே போடுவே போயிரு அப்டின் சொன்னே எனக்கு சோறு யாருமே சோறு தர மாட்டேங்கிறாங்க மொதல்லயே நீ சொல்லிருந்தா கோட எதாவுது செஞ்சிருக்லா
அதுதா
ஒண்ணுமே சொல்லல பாப்பா ஏனா மண்டபத்து வேலை இருக்கு க்கும் போது மாமா கடைல வாங்கி குடுத்துருவாரு சாப்படறக் கு இப்ப முந்தா நேத்தெல்லா அப்பிடிதா அவுங்க கடைல வாங்கி சாப்ட்டுகிட்டாங்ளா அதனால சரி சாப்டுவாங்க அப்டிங்கிற அசால்ட்டுல வுட்டாச்சு வந்து லப லப லபனு கத்தறா நா நேத்து கடைல சாப்ட்டே இன்னைக்கு கடைல சாப்பட முடியுமா நீ கேக்கறதெல்லா கரெக்ட்தே சாமி
அதுதா
கேள்வி கரெட்டு தா ஆனா கேக்குற ஆள் தாண்டா தப்பு போ ஆமா போய் உ பொண்டாடிட்ட கேளு இங்க வந்து க தாத கெளம்பு நீ அப்டினு கோச்சுட் போய்ட்டா உன்னு இப்ப வரைக்கு வர்ல ஒரு ஃபோன் இல்ல ஒண்ணுமில்ல
ஓ செரி செரி டு நா காலைலே கூப்ட்டே எடுக்கல தூங்கிட்டுப்பாருன்னு விட்டாச்சு
பத்து மணிக்குதா ஆறு மணி மாரி நெனைப்பா
அ
இப்ப கூப்ட்டு பாரு கொஞ்ச நேர கழிச்சு எந்திரிச்சிருப்பாங்ளா இருக் கு நா ரெண்டு பேத்தியுமே சத்தம் போட்ட பாப்பா இன்னைக்கி வெள்ளிக்கெழம கொஞ்ச நேரோ கெழம எந்திரிங்க ஒரு அ அட்லீஸ்ட்டு ஆறு மணிக்கு எந்திரிக்க வேண்டா ஒரு ஏழு மணிக்காச்சு எந்திரீங்க
அ
ஒரே ஒரு நாள் சொன்னதுக் வேண்டி எந்திர்ச்சாங்ளாமா அதுலியு அ அவ என்னன்ட்டா உங்க பைய எந்திரிக்க மாட்டிங்கிறாரு நீங்ளே பாருங்க நீங்ளே பாருங்கனு இவுங்ளுக்க பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருந்துது எனக்கு
அதா அதா
உ பேசாம் போயிருங்கடீ அப்டின் நீங்க சொன்னீங்க நா எந்தி த உங்கோ பைய எந்திரிக்ல உங்க பையன எந்திரிக் சொல்லுங்க
அ அவங்க எந்திரிக்கிறக்குள்ள நம்ளுக்கு எல்லா வேலயு முடிஞ்சிரு
ஆமா அவுங்க எந்திரிக்கிற டைம்ல நம்மளுக் ஒத்து வராது பா பா ஆனா எ ஆக்சுவலா என்னன்னு கேட்டீன்னா அவங்க காத்தாள நைட்டு ஃபுல்லா வேல பாக்கறாங்களா நைட்டு வேல பாக்கறதா ஒரு பக்கோ வேலயு பாக்கறாங்க ஒரு பக்கோ ரீல்ஸ் பாக்குறாங்க நைட் பூரா ஃபோன நோண்டிக்கிட்டு இர்க்குறாங்க
அதா அதா
அப்பற அந்த ரெண்டு மணி மூணு மணிக்கு தா தூக்கோ வருது அப்டே பழகி வெச்சுட்டாங்க
அ ஆனா இவுருமே இப்ப நைட்ல கொஞ்சோ லேட்டா தா வராருத இப்ப இந்த ம் ஒரு வாரமாவே ரெண்டு மணி மூணி மணிக் சு வராரு ஆன அந்த காலைல ஏழு ஏழ்ரைக்கிலா எந்திர்ச்சிறாரு ஏனா அவுரு போனும்ல வேலைக் போனும்ல புள்ளைய கொண்டேய் உடணு பாப்பாயு விடணு குளிக்கிணு கெளம்பணு அங்க பத்து மணிக்குல போலேன்னா ஃபோன் அடிப்பாங்க
அவுங்ளுக் நெறைய வேல இருக்குது இவுங்ளுக் அந்த வங் ங்காயமெல்லா இல்லில
அதுதா
அதனாலதா சேரி பாப்பா நீ செகண்ட் லைன் வந்துட்ருக்கு நா கோ யாருன்னு பாத்துட்டு கூப்பறே
அ செரித்த ம்
ம்